ஹலோ
ஆஹ் சொல்லுங்க சார்
வணக்கம் மேம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் படைங்க மே ஒரு திருமணத்திற்காக வந்து எலக்ட்ரானிக்ஸ் வாங்க வேண்டும் அ
ஓகே சார் ஓகே ந ம ஓகே ஓகே என்னென்ன சார் இப்ப சார் கல்யாணம் என்ன என்னன்ன வேணும் அத சொல்லுங்க உங்களுக்கு என்ன சார் வேணும் எப்ப கல்யாணம் அதுக்குன்னான் வந்து எ ஆஹ் சொல்லுங்க
ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் கிரைண்டரு மிக்சி ஸ்டவ் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கேஸ் அடுப்பு ஏசி அப்புறம் வந்து வாட்டரு வாட்டரு ஃபில்டரு எல்லாமே வந்து கட்லு பீரோ மைக்செட்
அது பதினச்சு ரைட்டு வந்துடுங்கயா இல்ல நம்மகிட்ட இருக்கு பர்னிச்சர் ஐட்டமும் உண்டு நம்ம கிட்ட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் தா நம்ம ஓகேங்களா எல்லாமே பண்ணிக்கலா
ம் ம் ம் சொல்லுங்கயா
கேக்குதுங்களா எலக் ட்ரானிக்ஸ் அண்ட் ப ஃபர்னிச்சர் தா எல்லாமே பண்ணிக்கலா ஓகேங்கயா ஓகேங்கயா ஒண்ணு டுவச்சன இல்ல இப்ப இப்ப பாத்தீங்ன்னா ப்போ உங்களுக் கு டூ ப்ப வ இப்ப எல்லா வாஷிங் மிஷின்னா எப்படிங்க வேணு உங்களுக்கு ஏனா ப்ப லோடு ச டாப்லோடு வடுமா இல்ல கொஞ் லோடு வேணுமங்கயா
அ நம்மளுக்கு வந்து சைடு லோடு எதனா இருக்குங்களா
இருங்க எத ஒரு நிம்ஷோ ஆஹ் ஓகேங்கயா சைடு லோடு
சைட் லோடு சைட்ல இருக்கும் பாருக்க மேல இல்லாத
ஆஹ் இருக்குங்க உண்டு உண்ணு ஆமாப்பா எல்லா அதா வாங்கிட்டிருக்காங்க ஓகேங்கயா ஓகேங்கயா ஓகே ஓகே வாங்கிக்கலா உங்களுக்கு எத்தன் லிட்டருங்கயா வேணு வாஷிங் மிஷின் இப்ப வந்து சிக்ஸிடி லிட்டர்தா மேக்சிமோ நம்ம கிட்ட நாப்பது அம்பது உங்களுக்கு எது வேணு
இல்லைங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்ரு ரெண்டு லிட்ரு மூண் லிட்ரு தானங்க வரு
அது வாட்டர் பாட்லு தாங்கயா அப்படி இருக்கு ஓகேங்களா வாஷிங் மிஷின் வந் ஆமாந்த அந்த ஸ்பேஸ் இருக்குங்கல்ல அது எவ்ளோ பெரிய ஸ்பேஸு அதுல எவ்ளோ கெப்பாசிட்டி இருக்குதோ அப்படிதா அது சிக்ஸ்ட்டீ லிட்டரு ஃபாட்டி லிட்ரு ஃபிஃப்டி லிட்ரு இப்புடிதா ஓகேங்களா வா பாட்டில்லே அ வ வட் அ வாட்ரு பாட்டில்யே நம்ம ஒரு லிட்ரு தண்ணி ஊத்தலா வாஷிங் மிஷினு அம்மாம்பெரிய வாஷிங் மிஷினு ஓகேங்களா அதுனால ஓகேங்கயா ஒங்களு எப்டி இப்ப கல்யாணத்துக்குன்னு சொல்றீங்க நம்ம நல்ல இருக்கதுலயே நம்ம எது அதிகமா இது போட்றலாமா
ம்
ஓகேங்கா அது பொற் க்கலா அதுக்கடுத்து ஓகே இப்ப ஏ சி வேணுன் ய ஏசி எப்டிங்கையா
ஏசியும் ஒரு முப்பற் நாப்பத் லிட்டர்ல போடுங்கமா
இல்லைங்கயா இப்ப நீங்க ஏ சி வாங்குனதுதில்ல போல உங்களுக்கு தெரில போல அது டன்னு கணக்குதாயா
எல்லாம் வந்து அந்த பொண்ணு வீட்ல தாங்க எல்லாம் வாங்குறாங்க
ஆஹ் ஓகே ஓகே அ ஓ நீங்க நா நீங்க பொண்ணு நெனச்சங்க ஆமா பொண்ணு வீடுனா கொஞ்ச அவங்க கஷ்டம் அறிஞ்சு கொஞ்சம் பாத்து பட்ஜெட்ல பண்ணுவாங்க இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டாங்க நீங்க எவ்வளோ வேணா எடுத்துங்க நாங்க பே பண்ணிறோன் அப்டிங்ளா
ஆமா ஆமா அதனால வந்து எதயுமே அந்த கம்மி ரேட்ல கம்மி தே அந்த க்வால்டி இந்த சின்ன ப்ராண்டு இதுல எதுமே இருக்கூடாது ஐ க்வால்டி நல்லப் ப்ராண்டு அதிக ரேட்டு
பிபாஸ் வேணான் அடிடாஸ் தான் வேணுண்
ஆவ்ளோதான் அதாவது வந்து ம இது வேணாம்
எக்ஸாம்புள் ஒண்ணு சொல்லட்டுங்கியா தேட வேணாம் குடுங்க சே ஓகே அதுகர் டு ஓகே இப்ப வந்து இண்டக்க்ஷன் ஸ்டவ்வுன்றீங்க அது வந்து எப்டி எப்டிங்கியா அதுவும் எப்டி என்ன ப்ராண்டட்லயே குடுத்தட்லாமா அதுவும்
அஹ் ஆமாமா அதல்லா வந்து வ ப்ரெஸ்டீஜி பாக்காம ப்ரெஸ்டீஜிலே எடுத்து குடுத்தாவும் கூட நல்லதுதான்
ஓகேங்யா ஓகேங்யா எப்போ போட்லான் வெயிட் பண்ட்ருந்தீங்க போல
ஆஹ் ஆமா ஆமா
ஓகிய ஓகே ஓகே கே ஓகே போட்டுக்குலாம் அதுக்கடுத்து ஓகே மிக்சி ஆஹ் அடுப்பு கிரைண்ரு ஓகிங்க எல்லாமே நல்லா பெஸ்டா பண்ணிகிலான் ப ப பர்னிச்சர்லா ஒங்களுக்கு என்னங்கையாவ் என்னன்ன வேணும் அத சொல்லுங்கயா கட்டுலு பீரோ கண்டிப்பா எடுத்
ஒரு கிங் சைஸ் கட்லு
ஓகே கிங் சைஸ்னா ஓகே மு ஐயா மாப்ள பொண்ணு மட்டும் படுத்து தூங்க தான இல்ல எர குடும்பத்தோட படுத்து துங்
இல்லைங்க இல்லைங்க அவங்களுக்கு தா உருண்டு பெரண்டு து பண்வாங்கல்ல
ஓ ஓகே ஓக் கேஓகேங்கையா செரிங்யா கென்னு கண்ணியமா கண்ணியமா பாத்துப்போம் ஆ தூங்கும்போது எக சொல்லியாது கூடது பேசார்க்கணுன்
அதாவது அதா அதா இப்ப வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கனா சந்தனத்துல இது இருக்குதுங்களா கட்லு
பொண் பொண்ணு வீட்ல எடுத்து குடுக்குறாங்க இல்லயா அது
ஆமா ஆமா சந்தனத்துல இல்ல செம்மரத்துல இது ரெண்டு செஞ்சந்தனோ புஷ்பா கிட்ட இருக்கும் பாருங்க
ஓகேங்கயா இல்ல பொண்ணு பொண்ணு எந்த ஊ அவுங்க பத்தி நா கேள்வி பட்ல
இல்லங்க இப்ப சந்தனத்துலயோ இல்ல இதுல அது என்னது ச செஞ்சன்னந்த செஞ்சந்தன
ரெட் சாண்டர் ரெட் சாண்டல் ஓகேங்கயா ஓகேங்கயா அதாங்கயா சந்தனத்துல வந்து கட்டில் தாங்காது தாங்காதுனா எப்டின்னா லைஃப் லாங்கு வராது ஓகேங்களா விடும் ஆ நம்ம என்ன பண்ணோனா அ ரெட் சாண்டில் சிவப்பு சந்தனோ அந்த கட்டைய போட்டுட்டு மேல சந்தனம் கோட்டிங் குடுத்தர்லாம் ஓகேங்களா
ஆ அதாவது கீழ அந்த கால் இருக்குது பாருங்க அதுக்கு வந்து ச இந்த செஞ்சந் ந்தனம் போட்டருங்க மேல அந்த இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது போட்ருங்க இந்த டெக்கரேஷனுக்குனா வந்து ரியல் சந்தன கட்ட
ஓகே இல்லங்கயா இவ்ளோ ச சந்தனத்துல கட்டிலு செய்யணுனா மொத்த கல்யாண செலவும் கட்டிலுக்கே போயிடுமே பரவால்லயா பொண்ணு வீட்ல பேசிட்டீங்களா
பரவாயில்லைங்க அவங்க கவுர்மெண்ட்டு வேலையில இருக்கறாங்க
வெளிநாட்டுல கூட இருப்பாங்களே வெள்நாட்டுல கூட இருப்பாங்களே பொண்ணோட அண்ணன்
அப்டி அதாதான்
இல்ல ஏனா வெளிநாட்டு காசு தா விளையாடும் இல்லிங்கயா நா இப்ப பொண்ணு குடுப்பாங்களானே சந்தேகமா இருக்கு இதுல இது இல்லாமா இல்ல இங்க சொன்ன பக்கத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஓகேங்கயா ஓகே ஓகே ஒண்ணு பிரச்சன இல்ல பண்ணிக்கலா பண்ணிக்கலா
சொல்றாங்க இது நீங்க என்ன பொருள் எடுத்தாலு த்தாலு உங்களுக்கு ஏத்த மாரி எடுத்துக்கோங்க நாங்க பையனுக்கு வண்டி வாங்கியாச்சு பிஎம்டபிள்யூல வாங்கியிருக்கிறோ வண்டி
பைக்கே பிஎம்டபிள்யூ
ஆமா ஆமாங்க ஒரு ஒரு கார் ஒண்ணு எடுக்கது ஆர்டர் போட்டிருக்கறோம் ரோல்ஸ் ராய்ஸ் தான் வேணும் அப்டின்ட்டு பையன் கேட்டான் அவங்க கிட்ட கேட்டப்ப சரின்னுட்டாங்க
ஓகே அப்ப வ நாங்க அப்ப எடுத்துக்கலாங்க உங்களுக்கு என்னங்க சந்தனத்துல கட்டில மட்டுமா சந்தனத்துலயே நான் எல்லாமே செஞ்சு கொடுத்துறேன் உங்களுக்கு
அதாவது பி பீரோல்லாம் வந்து ஃபுல்லா வந்து சாண்டிலா அத ரெச்சாண்டல்ந்தாங்க
ஓகே ஓகே தலப்படமே கிடையாது ஓகே ஓகே ஓகே
அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இது தொட்டிலு ஆமா குழந்த தொட்டிலு எல்லாமே இப்பயே எடுத்துக்கிட்டாதானங்க ஆஹ் பின்னாடி நம்ம இதெல்லா செய்யணு அப்டின்னு சொன்னா அவுங்க செய்வாங்ளா
உண்மதா ஒருத்தர் ஓகேன்னு சொல்லும்போது அத செஞ்சக்கணு நால பின்ன அவுங்க போய் கேட்டு நம்மளுக்கு கேக்க சங்கடமா இருக்கு
ஆஹ் அவுங்க தாலி அறுத்து கித்து எல்லாத்தையு முடிச்சிக்கணு உம்
வெக்கமே இல்லாம நம்மளும் போய் கேட்போ அது உண்மதா சரி வுடுங்க அதெல்லா பண்ணிக்கலா ஹ் அதுக்கடுத்து இப்ப கத்தில் பிரோ மட்டும் போதுமா மத்த டீபா சோஃபா டிரெஸ்ஸிங் டேபிள் அது போலது எது வேணுமாங்க
எல்லாமேங்க எதுல்லா உங்க கடைல இருக்குதோ புதுசா வந்திருக்குதோ அது எல்லாத்தையுமே எடுங்க நம்ம வந்து இப்ப பையனுக்கு வந்து பொண்ணு வீட் வந்து வந்து த்ரீ பீ ஹெச் கே த்ரீ பீ ஹெச் கே வந்து ஹவுஸ் ஒனர் வாங்கி குடு த்றாங்க
புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்கு அதையு எடுத்துணுமா என்ங்கயா சொல்ட்றீக்கீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையு அ
கு குடுத்தாலு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நாங்க பாத்துட்டு அனுப்பி விடுறோ
ஓகேங்க ஓகேங்க இல்ல ஓகே அவுங்க வந்து சாம்பிள் வந்து அவுங்க வந்து உங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ப்ராடக்ட் வரும்போது அவுங்க கூட வந்து உங்களுக்கு எல்லாத்தையு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா சொல்லிக் குடுத்துட்டு போய்டுவாங்க அவுங்க வந்து அவுங்கதா வந்து டெலிவரி பண்ணுவாங்க அவுங்கதா டெலிவரி ஹெட்டு
அப்படிதா அவுங்கதா டெலிவரியா
ம் ஆமாமா அவுங்க வந்து ஆல்ரெடி அவுங்க அப்பா போலிஸா இருக்காங்க அதனால அவுங்க இங்க லோக்கல்ல வேல பாத்துட்டு இருக்காங்க ஓகேங்க ஐயா ஓகே ஓகே அவுங்க வந்து வந்து காட்டுவாங்க அ அதுக்கடுத்யா அவ்ளோதானா இப்ப இவ்ளோதானா இல்ல வேதேச்சோமா
ஏ வேற வந்து ஆ
போன் ஐட்டோ எதாது வேணுங்ளா
ஆ போனு இது நம்ப இது இருக்கு பாருங்க
ஐபோன் செவன்டீன் மேக்ஸ் ப்ரோ கேலக்சி அ அ மடி ம ஆமாங்க ஐயா போல்டட் போல்டடு மாடல்
அது அப்றோ ஐபோன் செவன்
ஆ ஓகேங்கய்யா
இது ரெண்டு போனு ஆர்டர் போட்ருங்க
ஓகேங்கய்யா மாப்ள வீட்ல இருந்து எதும் பண்றீங்களாய்யா பொண்ணுக்கு
இல்லைங்க மாப்பிள்ளதா குடுக்குறோ அப்றோ என்ன மாப்பிள்ள வீட்ல இருந்து பண்றது
அது உண்மதா உண்மதா மாப்ளயாச்சே ஓக்கே ஒக்கே ஓகேங்கய்யா சர் ஓகேங்கய்யா இப்ப உங்களுக்கு என்னைக்கய்யா டெலிவரி வேணு கல்யாண கல்யாணோ எப்ப அ
கல்யாணோ வந்து இன்னு ஒரு மூணு மாசோ இருக்குதுங்க
மூணு மாசோ இருக்குங்களா ஓக்கே ஓக்கே அப்ப ஒன்னு ப்ர அப்ப வந்து நீங்க அப்ப நீங்க கஸ்டமைஸ் ஆவே எல்லா வாங்கிக்லாய்யா அந்த கட்டுலு பீரோ இல்ல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கூட இப்ப என்னனா ஒங்க பொண்ணு மா பொ பொண்ணு மாப்ள நேம் போட்டு அதா பொண்ணு மாப்ள நேம் போட்டு வந்துடு என்னன்னா கிஃப்ட் தேடு பை இப்ப மணப்பெண் வீட்டார் அப்டின் போட்டு குடுத்துட்லாங்கா
ஐயோ அந்த மாரில்லா போட்றாதீங்க நாளைக்கு ஏ புள்ள வந்து ஆ கௌரவமா போனுல்ல இதெல்லா போட்டு குடுத்துட்டீங்கனா அப்றோ எப்டிங்க
து அவ்ளதா அது கொஞ்சோ இதாயிடு சரி ஓகேங்க ஒன்னு பிரச்சன இல்ல ஓக்கே நீங்க மூணு மாசோன்றீங்க நீங்க வாங்க ஷோ ரூம்க்கு வாங்க நீங்க வந்தீனா என்ன என்னங்க நீங்க அதிகமா சொல்றீங்க மொதல்ல கொட்டேஷன் நா கு
அதாதுங்க இப்ப இந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார் எல்லா இருக்குது பாருங்க அதெல்லா வந்து நம்ப பையனுக்குன வந்து தா செஞ்சாங்க
ஆமா ஆமா ஓக்கேப்ப நேனைச்சு தோன்னது தோன்னத சொல்லாம உடமாட்டீங்க ஆ சரி சொல்லுங்க
மிக்சி வாஷிங் மிஷினு ப்ரிஜி பீரோ இது எல்லாமே புதுசா செய்யணு எல்லாத்தையு‌ புதுசா அப்ப செஞ்சு அப் அப்பயே வந்து இது பண்ணு
ஓக்கேங்க பண்ணிக்கலா பண்ணிக்கலா நீங்க கஷ்டமைஸ் தா ஒண்ணு இல்ல கொஞ்சோ எக்ஸ்பென்சிவா ஆகு உங்களுக்கு ஓக்கே தான இல்ல பொண்ணு வீட்டுக்கு ஓக்கேதானனு கேட்டுக்ங்க பத்து லட்சோ இல்லிங்கய்யா அதிகமா போகு
ஒருரூ இருவது முப்பது லட்சோ
ஆ முப்பது வந்துரு
முப்பது ஐம்பது லட்ச்சோ குடுக்குறோங்க இருபது லட்சோ டிப்ஸ் வச்சுக்கோங்க
ஓக்கேங்கயா அய்யா பா வாங்கய்யா இப்ப நீ ஷோரூம் வாங்க நீங்க நாளைக்கு பாத்து பேசிக்கலா
ரைட்டுங்க சர்ரவீஸ் கமிஷ் சன்னுங்க உங்களுக்கு மட்டு இருவது வச்சுக்கோங்க
அப்போ ஓக்கேங்கய்யா உங்க பொண்ணு மாப்ள பேர் மற்றுல்ல ரெண்டு பே போஃட்டோவையு போட்டு கொடுத்துடற எல்லாத்துலயு ஓக்கேங்களா எங்களோட காம்ப்ளிமெண்ட்டா ஓக்கேங்கயையா செரி ஓக்கேங்க அ ஆ நாளைக்கு வாங்க பேசிக்கலா ம்
பேசுவோ நம்ப
ஓக்கேங்க அய்யா ஓக்கே ஆ